ஹலோ ஆ கேக்குதுங் சிஸ்டர் ம் அத்தா சொல்லியிருந்தே இல்லைங்ளா எனக்கு வந்து ஒரு அக்கா அதுக்கப்றோ வந்து பாத்தீங்கன்னா நானு உங்கள மாறிதாக்கா நா வந்து சின்னவ
என்ன ஊரு கல்யாணம் பண்ணிட்டாங்க
ஆ அவுங்க வந்து இப்ப இந்த இப்பதா பேசிட்டு இருக்காங்க அலைன்ஸ்சு எப்டியு இந்த அ இந்த இயர் எண்டுக்குள்ள நடக்கு அந்த மாறி
ஆமா ஆமா ஒரு விஷ்யோ இப்ப இறைவன் ஆடிட்டா உடனே வந்துரும் அந்த இது
ஆ கண்டிப்பா கண்டிப் ஆமா சிஸ்டர் கண்டி கண்டிப்பா
இவுங்கள கேளுங்க இவுங்கள பாத்தே ஒரு அஞ்சு நாள் தா இக்கும் அஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் ஆ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தா அஞ்சு நாளைக்கு முன்னாடி தா பாத் தோ அது அஞ்சே நாள்ல முடிஞ்சிருச்சு அந்த வரன்
ஓ அப் ஆ ஆ ஆ
அதாவது இவுங்கள எதுமே விசாரிக்கில்ல அது வந்து இறைவன் ஆடிட்டா அந்த விஷயத்த
ஓ
ஃபர்ஸ்ட் டைமா அவுங்க ஃபஸ்ட் டைம் பாக்க வந்தாங்க அப்புற வந் து இவுங்க வந்து ஊருக்கு வந்தாங்களா இவுங்கள பாத்துட்டு வந்தோ ம் ம் அதுக்கப்புறம் என்னன்னா நாங்க விசாரிக்க கூட இல்ல இவுங்க அது என்னன்னா உடனே முடிஞ்சிருச்சு இந்த விஷயோ
ம் ம் அதா கடவுள் வந்து கிரியேட் பண்ணிட்டா அது நடக்காம இருக்காது
ஆமா இன்னொன்னு என்ன ஆசைன்னா எனக்கு கோயம்புத்தூர் ரொம்ப புடிக்கு எப்பனா அதாவது மேரேஜ் எல்லா மின்னாடி என்கேஜ்மெண்ட் எல்லா பண்றதுக்கு முன்னாடி
ம்
கோயம்புத்தூர் போணுன்னு ரொம்ப ஆசை அப்ப கல்யாணல்லா பண்றதுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட்லா எனக்கு வரன் பாத்துட்டு இருந்தப்ப வச்சுக்கங்களே எனக்கு ஒரு ஆசை நா கோயம்புத்தூர் வருவன்னு எதிர்பாக்கவே இல்ல எஸ் சடனா நடந்துருச்சு சொல்லுவாங்கள சில விஷயம் கேட்டா உடனே கெடச்சிருண்டு
ஆமா ஆமா
அந்த மாறி சுத்திப் வந்து பாத்துட்டு போணுனு நெனைச்சே இந்த மாறி இருக்கிற நெலம வருனு நா எதிர்பாக்கல
ஓகே ஓகே பரவால்ல குடுத்து வச்சவங்க தா நீங்க உங்களுக்கு ஆசைப்பட்ட மாறியே உங்களுக்கு கெடைச்சிருச்சி
அது கரெக்ட் தாங்க செல விஷயம் ஆசைப்பட்டா கெடைக்குங்க சில விஷய கெடைக்காது
ஆ கரக்டு சிஸ்டர்
ம் நம்ம சும்மா எதார்த்தமா வாய் வார்த்தைக்கு சொல்லிருப்போ அது கெடச்சிடு நம்ம மெயினா ஒரு விஷயம் ஆசைப்படுவோ அது கெடைக்காது ஆ அந்த மாறி
ம்
ஆ இங்கே எல்லாமே தாங்க இருக்கு பக்கத்துல ஊட்டி இருக்கா இந்தபக்கத்துல
ஓ ஓகே ஓகே
அதனால அந்த மாறி இருக்கு கேரளாவோட கிளைமேட்டா இந்த ஊர் பக்கோ அதனால கூலிங்கா பக்கத்துல இருக்குல்ல கேரளாவோட கிளைமேட்டா எப்போதுமே கூலிங்கா
பட் ஆனா காத்தெல்லா வந்து ரொம்ப சுத்தமா வரும் சிஸ்டர் ஏன்னா வந்து அந்த மா மா மா மல மூலிக
ஆமாங்க நல்ல சூப்பரா இருக்கு காத்தே புடிச்சி தள்ற அளவுக்கு வரு அந்த மாறி
ம்
அந்த அளவுக்கு காத்து வரு நா ஈவினிங்லா வெளியேதா நிப்பே வெளியே கொஞ்சோ வராண்ட மாறி இருக்கு அந்த எடத்துல நின்ட்டுதா ஃபோன் பேஸ் சுவே எல்லாமே அந்த எடம் தா அந்த எசோ சூப்பர் காத்து வரு வீட்டுக்கு வரவே மன சு வராதுனு வச்சுக்கோங்களே
ம் ம் ம்
அந்த ஈவினிங் டயத்துல வெளியதா நிப்பே நானு அதிகமா
ஓ ஓகே ஓகே சிஸ்
சின்னு இருக்குனால என்னால போ முல்ல கால்ருந்து சாப்புடாம இருக்கமா
ஆ
அது எனக்கு செரிப்பட்டு வரமாட்டக்குது
ஓ சில பேருக்கு ஒத்துக்காது தா சிஸ்டர் அது வந்து
ஒத்துக்காது இல்ல சிஸ் சாப்புடாம இருக்கம்ல அது ஒரு மாறி என்ன நா அது மாறி தலவலி வரு அது எப்டின்னா எனக்கு இன்ஸ்டென்டா அந்த மாறி ஒரு தலவலி வரு எனக்கு
ஓ
அதே கால்லேந்த சாப்புட் ம் காலேந்து சாப்டாம இருந்துட்டு‌ திடீர்னு சாப்பிட்றோம்ல
ஆமா
ஆ அந்த மாறி இருக்கு எனக்கு பீல் அதனால வெளியே அந்த அளவுக்கு போ மாட்ட கால்ல இவங்களுக்கெல்லா சாப்பாடு செய்யணும்ல மார்னிங் இங்களுக்கு கால்ல சாம்பாடு செஞ்சு மதியான சாப்பாடு பேக் பண்ணி
ம் ம் ம்
எல்லா அனுப்பி வெக்கணு
கொழந்தைங்களா இருக்காங்களா சிஸ்டர்
இல்ல இல்ல எனக்கு கல்யாண ஆகி இப்பதா ஒன் இயர் ஆக போது ஆ இன்னு பேபிலா இல்ல
ஓகே ஓகே சிஸ்டர்
அந்த மாரிதா உங்களுக்கு எங்க போனுன்னு ஆ ச சில பேருக்கு ஒரு ஊர் போணுன்னு ஆசையா இருக்கும்ல
ஆமா எனக்கு எங்க போணுன்னு ஆசைன்னா இந்த எப்டி சொல்றது இந்த மாரி பிளேஸ் தா ஃபஸ்ட் தமிழ்நாட்டுல இருக்க பிளேஸ் எல்லாம போய முடிக்கணுன் தா ஆச நா நெறைய சின்ன வயசுல அப்றோ காலேஜ் டூர்ல்லா போயிருக்கே பட் வந்து இங்க நெறைய ம் நெ இங்க இருக்க பிளேஸ்க்கு ஃபஸ்ட் போணுன்னு ஆச அப்றோ வந்து இந்த மாரிலா எக்ஸ்பீரியன்ஸா அட்வெஞ்சர் மாரிலா பண்ணுவாங்க நெறைய அந்த மாரி ஆ அந்த மாதிரி போகணு அப்றோ இந்த கோஸ்ட் ஹவுஸ்லா இருக்குல்ல
ஆ
இந்த கோஸ்ட்ஹவுஸ் நம்ம இந்த வீடியோஸ்ல எல்லா பாப்போ இல்லிங்களா ஒரு ரூம்க்குள்ள போனோன்னே ஏதோதோ த்ரீடில வர மாறி
ஆ கரெட் கரெட்டு
ஹலோ ஆ ஆ ஆ கேக்குது கேக்குது அந்த மாதிரி ஒரு மாரி அட்வெஞ்சரா பண்ணனு அந்த மாரிலா போனுன்னு ஆச எனக்கு
ம் ஒரெரு ஆளுக்கு ஒரு ஒரு ஆச இந்த ஊர்ல இருக்கு இந்த ஊர்ல நெறைய இருக்கு எனக்கு பெருசா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதுல்லா காசுமே பட்ஜெட் அதிகமா இருக்குங்க பட்ஜெட்டு கட்டுபடி ஆகணும்ல எங்க
லைக் நா எப்டி சொல்றேன்னா அப்டியே மேல இருந்து விழறது அந்த மாரி சொல்றே லைக் இந்த கோஸ்ட் ஹவுஸ்ல்லா சொல்லுவாங்கல்ல உள்ள போய் ஒரு அந்த மாரி சொல்றா அது அந்த த்ரீ டி வைப்ஸ்ல்லா வருல்ல அந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ்டா அந்த மாரி ம் அந்த மாரி பண்ணணு அந்த அந்த மாரி போலா அந்த மாரி பிளேஸுக்லா போணுன் ஆசையா இருக்கு
ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு ஆச இருக்கும்ல அந்த மாரி
ஆமா ஆமா ஆமா அந்த மாரி தா சிஸ்டர்
ம்
உங்க ஊர் சைட்லா ஏதாவது இப்போ நீங்க ஏதாவது பெஸ்டிவல்ஸ்லா பண்ணுவீங்ளா அது எப்டி இருக்கு லைக் பிரியாணிலா பண்வீங்கல்
ஓ எனக்கு பிரியாணிலா பண்ண தெரியாதுங்க நா இப்பதா குக் பண்ணவே கத்துட்ருக்க
ஓகே ஓகே
அம்மாதா செய்வாங்க இவுங்க வீட்டுக்கு போனா இவுங்க அம்மா செய்வாங்க நா காய்கறி கட் பண்றது இந்த டிபன் மார்னிங் செ நீ அந்த மாரி வேலையெல்லா நா செய்வே இங்க வந் து இப்ப தனியா இருந்து இவுங்க குக் பண்ணுவாங்க
ம் ம்
இவுங்கதா கத்து குடுத்தாங்கன் வச்சுக்கோங்களே இவதா கத்து குடுத்தாங்க எனக்கு குக் பண்ண தெரியாது
பரவால இப்ப எல்லாருமே வந்து ஸ்டாடிங்ல கத் கத்துக்கறது இல்லைங்ளா எல்லாருமே வந்து போக போக தா கத்துக்கற்து
கத்துக் கிட்டாலுமே ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு மாரி டேஸ்ட் புடிக்குங்க அது ஒரு விஷ்யோ நம்ம அம்மா வீட்ல ஒரு மாரி செஞ்சிர்ப்போ இவுங்க வீட்டுக் வந் தா இவுங்க வீட்ல ஒரு மாரி செய்வாங்க நம்ம செய்யறத பிடிக்காது இவுங்க வீட்ல செய்யறதா புடிக்கு நா போயிட்டு செஞ்சத நம்ம கத்துக்கிட்டு இவுங்க விட்டு செஞ்சி வேற நம்ம கத்துக்கனு
ம் எல்லா வேற வழி இல்ல ம் ம்
அதனால சேர் அந்த மாரி இது தெரிஞ்ச வரைக்கு செய்வே காலைல அவசர அவசரன் அவுங்க சொன்னா புதுசா கிதுசா சொன்னா ரெசிபி பாக்க வேற கொஞ்ச நேரோ ஆகு அவுங்க கால்ல சொல்லுவாங் களா அவுங்க என்னனா மார்னிங் புரோட்டீன் ஃபுட் சாப்டுவாங்க
ஹலோ
கேக்குதா
ஆ
டைம் ஆயிட்ச்சோ
ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குது சிஸ்டர் சொல்லுங்க ஆ இப்பதா கேக்குது ஹலோ
கேக்குது கே கேக்குதுல அந்த மாரி இவுங்க என்ன ப்ரோட்டீன் புட் சாப்டுவாங்க அதாவது என்னனா புரோட்டீன் எது எதெல்லா அதிகமா இருக்கோ அது சாப்டுவாங்க புரியுமா
ஓ எனக்கு சொல்றீங்ளா புரோட்டீன்லா எதுல அதிகமா கு மேபி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சாந்துரு
அப்டினா அவுங்க ஃப்ரெண்டு் வந்து ப்ரோட்டீன் ஃபுட்டா சாப்புடுவாங்ளா ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கு போது அந்த ஹபிட் நமக்கு ஒட்டிக்கு பாத்திருக்கீங்ளா செல ஹேபிட் ளா நம்ம கிட்ட இருந்து அதுகளுக்கு ஒட்டிக்கு அதுவுள்ட்டந்து நம்மகிட்ட ஒட்டிக்கு
ஆமா ஆமா
அந்த மாரி அவுங்களுக்கு ஒட்டிச்சி கிச்சி அவுங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட உள்ள பழக்கோ அந்த மாரி வந்து சோயா தெரியுமா சோயா
ஆமா சோயா பீன்ஸா ஆ
சோயான் சொல்வாங்க அந்த கடைல விக்கு எதுக்கு போடுவாங்க அதுல கிரேவிலா வப்பாங்க தெரிமா
மா ஆமா ஆமா
அந்த சோயா அதுல ஹை புரோட்டீன் இருக்கு அது சாப்டுவாங்க அது எப்டினா பெருஸ் சா ஒன்னு இருக்கு சோயாலே கொஞ்சோ பெருசா ஆ அதுதா அதுதா அதுதா அத வந்து சிக்கன் மாரி ஃரை பண்ணி குடுப்ப
ஆ ஆ
அதாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மொளகா போட்டு உப்பு போட்டு கான்ஃப்ளார் போட்டு
ம் ம் ம்
அது என்னனா தண்ணி ஊத்தி வேக வச்சுக்குணு உப்பு போட்டு மொதலியே
ஆ அது என்க் சொல்றீங்ளா கொஞ்சோ நானு ட்ரை பண்ற இல்ல நெஜமாவே ட்ரை பண்லான்தா தோணுது ஆ
இது உண்மைலே நல்லா இருக்குங்க சிக்கன் மாரி இருக்கு ஃபீல் குடுக்கு ஏனா அது தண்ணி ஊத்தி சுடு தண்ணில வேவ் தண்ணில போட்டு நல்லா ஆ உப்பு போட்டு சொட்டு எண்ண ஊத்தி மிக்ஸ் பண்ணி வேக வச்சிர்ணு அது குட்டியா இருக்கற்து வெந்தோண கொஞ்சோ பெருசா வரு பாத்தாலே தெரியு நம்ம தொ ட்டு அம்த்தி பாத்தா அது மாரி எப்டினா ஸ்பான்ச்சு மாரி பொச பொசன் அமுங்கு தொட்டு பாத்தா
ஆமா அது ஆனா டக்குனு வெந்துரு சிஸ்டர்
ஆமா ஆமா கொஞ்ச நேரத்துல வெந்துருந்தா சீக்கரமா வெந்துருந்தா அத வந்து வேகு வச்சு அத
அம்
தண்ணி எல்லா புழிஞ்சி எடுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ் ச்சு சொட்டு மொளகாத்தூளு அதுக்கப்புறோ வந்து இது உப்பு கான்ஃபிளார் இதெல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சு நேரோ ஊற வப்ப
ஓ இந்த சிக்ஸ்டி ஃபைக்கு நம்ம பிரிப்பர் பண்ணுவும அந்த மாதிரி
சிக்ஸ்ட்டி ஃபை மாரிதா இருக்கு அது அது சிக்கன் ஃபீல் குடுக்கு
ஆ ஆ ஆ
அதுக்கு மொதல வேக வச்சு ஆ அதுக்கப்புறோ வந்து அத ஃப்ரை பண்ணா சூப்பரா இருக்கு
ஓகே ஓகே ஃப்ரைனா நீங்க எப்டி எப்டி எண்ணெய்ல போட்டு பொறி
எண்ணெய்ல போட்டு பொறிச்சு எடுப்போ இந்த பஜ்ஜிலா போடுவோம்ல அந்த மாரி
ஆமா ஆமா ஆமா ஆமா
ஆ அந்த மாரி பொறிச்சு எடுப்போ ம் அந்த மாரி அவுங்குளுக்கு ரொம்ப புடிக்கு எல்லாமே அவுங்குளுக்கு ஃப்ரை தாங்க புடிக்கு கத் த்திரிக்காவு ஃப்ரை பண்ணி குடுக்குணு எனக்கு கத்திரிக்கா புடிக்காது
ஆ ஆ ஆ
கத்திருக்காவ ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி ஆ ஆமாம்மா அதுல உப்பூ மெளகாத்தூளு போட்டா சூப்பரா இருக்கு பாருங்க கிரிப்சியா ஆ மாரி சாப் புடுவாங்க வெண்டிக்கா உருளக்கழங்கு எல்லாமே கேரட்லேந்து கேரட் பொறியல் நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணுங்க
ஓகே ஓகே எப்டி சொல்லுங்க ஏனா எனக்குமே தெரியாது
ஒரு கேரட்டா எப்டின்னா நாலா கட் பண்ணணு அதாவ்து நேரா இருக்குல்ல ஒரு கேரட் புல்லு அது நாலா கட் பண்ணா குட்டி குட்டி மாரி வரு
கொஞ்சோ பெருசு பெருசா நம்ம கை சைஸ்க்கு வரு ஆ
ஆ வெரல் சைசுக்கு வருமா அது வந்து என்ன சைஸ்ல டிரையாங்கிள் சைஸ்ல குட்டி குட்டி குட்டியா கட் பண்ணணு
ஓகே
குட்டி குட்டியா கட் பண்ணி எண்ண ஊத்தி ஆ உருளக்கெழங்கு போடுவோம்ல கடுகு கருப்புள்ள
ஆமா
அதெல்லா போட்டுட்டு இந்த கேரட்டையு போட்டு நல்லா எண்ணெயில வதக்கணு ரொம்ப நேரோ கொஞ்ச நேர வதக்குனதுக்கு அப்றோ வந்து உப்பு மொளகாத்தூளு
ம்
இதெல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணு அந்த மசால எல்லா ஒட்டி கொஞ்ச வேவுற அளவுக்கு இந்த சிம்மிலயே வெச்
ம் ம்
சிம்மிலையே வெச்சு வெந்ததுக்கு அப்றோ எடுத்தா உருளக்கெழங்கு மாரி சூப்பரா இருக்குங்க
ஓகே ஓகே சிஸ்டர்
அந்த ஃப்ரை சாப்பிடுவோ இவங்களுக்கு பிடிக்கு மாமி வீட்ல செய்வாங்க இவங்க அம்மா வீட்ல
ஆ ஆ
அது சூப்பரா இருக்கு உருளக்கெங்கு மாரியே இருக்கு
ஆ ஆ ஆ பரவாயில்ல நெறையா ஃப்ரை தா பண்றீங்க போல நீங்க நெறைய ஃப்ரை
என்னாங்க பண்றது அவங்களுக்கு ஏன்னா இன்ஸ்டென்ட்டா தொட்டுக்க கெடைக்காது அவசரத்துக்கு இந்த பிரையா இருக்கம் போது நமக்கு ஒரு தொட்டுக்கு வந்துரு அது ஒரு விஷயோ அதுக்கப்றோ எனக்கு என்ன இவங்களுக்கு என்ன பிடிக்குன்னா கேரட் சட்னி ரொம்ப பிடிக்கு
ஓ கேரட் சட்னியா
ஆமா கேரட் சட்னி சூப்பரா இருக்கு ஒன் டைம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடு
எல்லாமே ஹெல்த் கான்சியஸ்ஸா இருக்கு சிஸ்டர் இல்ல எல்லாமே புரோட்டீன் புரோட்டீன் ரிச் அந்த மாரி இருக்கு
ஆ அவுங்களுக்கு அந்த மாரி புடிச்சி நம்மளு அதான சாப்